ஹலோ
ஹலோ
கேக்குதாக்கா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண்ணிட் இருக்கீங்க
ஆ இப்பதா காலேஜ் முடிச்ட்டு வந்தே நீங்க
நா சும்மாதா வீட்லதா உக்காந்துட் இருந்தே நீங்க படிச்சிட் இருக்கீங்ளா
ஆமா நா படிச்சிட் தா இருக்கே
ஓ பரவால பரவால
அக்சுவலி இப்ப தர்ட் இயர்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அக்சுவலா இப்போ நா தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்
ஓ செரி செரி சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க
ஆ நானு சாப்டே சாப்டே
என்ன ஸ்பெஷல்
ஒன்னு இல்ல நார்மலா இன்னைக்கி வந்து வொ ரொம்ப வெயிலா இருந் தனால தயிர் சோறு தா சாப்டே
யார்ஸ் யாரு சமச்சா அம்மாவா
அம்மாதா சமைப்பாங்க இல்ல இல்ல எனக்கு சமைக்க தெரியாது
ஓகே நீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
நானு படிச்சிட்டு தா இருக்கே
ஓகே நா வந்துட்டு இன்னிக்கி வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தாங்க அம்மா
ஓ செரி செரி நீங்க சமைப்பீங்ளா
ஆ நா சமப்பே
சூப்பர் சூப்பர் நா வந்து சும்மா வெறு இந்த சுடுதண்ணி பாலு மகி அவ்ளோதா சமப்பே
ஓகே எதோ குக்கிங்ல இண்ட்ரஸ் இல்லயா என்ன
இல்ல இல்ல இனிமேல்தா கத்துக்ணு அம்மா அக்கா அவங்கலா செஞ்சிறனால அவ்ளோ க எனக்கு வேல இருக்காது
ஓகே ஓகே உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு
நா புக்ஸ் நெறயா படிப்பே லைக் இந்த இல்ல இல்ல அந்த மாரி படிப்பாளி இல்ல இந்த நாவல்ஸு ஸ்டோரி புக்ஸூ
ஓ ஓகே
அதெல்லா நெறயா படிப்பே நானு
ஓகே ஓகேக்கா வேற எதாச்சு ஹோபிஸ் என க்கு ட்ராயிங்ஸ் நல்லா பண்ணுவே யாராயச்சு குடுத் து அதே மாரி வரைங்கன் சொன்னா நா வரைஞ்சு குடுப்பே அந்த மாரி
ஓ ஆட்டிஸ்ட் அப்போ நீங்க
அஹ ஆக்சுவலா புடிக்கு நெறயா ட்ராயிங்ஸ் பண்ணிருக்கே மத்தபடி வேற எதுவு இல்லை
எனக்கெல்லா ட்ராயிங் சுத்தமா வராது நாலா ஒரு ஆப்பிள் ட்ரா பண்ண உக்காந்தலே பத்து நிமிஷ ஆகு
நா வன்ட்டு ஒரு பர்சன வரையறதுக்கு ஆக்சுவலா ஒரு ஒன் வீக் முன்னாடி வரைஞ்சிருச்சிருந்தே ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் எடுத்துச்சு கரெக்டா
எனக்கெல்லா நீங்க ஆப்பிள் குடுத்தாலே அக நா அரை மண்நேர உட்காந்து யோசிட்டு அப்றதா போடுவே இந்த சின்ன வயசுல இருந்து சுத்தமா ட்ராயிங்கே பண்றதுல்ல
ஆ வேற ஏதாச்சு ஹோபிஸ் இருக்கா
இல்ல இல்ல நா புக்ஸ் படிப்பே இல்லைன்னா மூவிஸ் பாப்பே
சிரிஸ் பாப்பிங்ளா
ஆ எல்லா சீரீஸுமே நெறைய லாங்குவேஜஸ்ல பாப்பே
இது எல் பி டபள்யூ பாத்தீங்ளா
இல்ல தமிழ்ல நா கொஞ்ச கம்மியா பாப்பே நா இங்கிலீஷு நா தமிழுதா
அப்புற ஏ தமிழ்ல பாக்க மாட்டறீங்க
நா இங்கிலீஷ் அதுக்கப்புற பிலிப்பைன்ஸ் அந்த மாரி அப்படி நெறைய பாப்பே
ஓ எனக்கு வேற லாங்குவேஜ்லல்லா நா பாக்க மாட்டே கொரியன் சீரீஸே வந்து ச்சு நா தமிழ்லதா டவுன்லோட் பண்ணி பாப்பே
நா கொரியன் அவ்வளவுக்கா பாக்க மாட்டே இந்த இங்கிலீஷ்ல வந்து நெறையவே பாப்பே
ஓகே
தமிழ்லயு பாப்பே பட சீரிஸ் எல்லா பாப்பே அது எப்டின்னா இப்ப இப்ப வருதுன்னா ஒரு மூணு மாச கழிச்சு எல்லா ரிவ் யு எல்லா வந்ததுக்கு அப்ற இந்த இன்ஸ்டால ரீல்ஸ்ல வருல்ல அதுல எதோ சீனு பாத்து புடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறதா போய் பாப்பே
ரைட்டு என்ன மாரிதா கொஞ்ச இருக் கிங்க நானா ஆக்சுவலா அப்டிதா பண்ணுவே யாராச்சு ரெக்கமெண்ட் பண்ணணு நீ போய் பாரு பாருன்னு யாராது சொன்னாங்கன்னா நா பாப்பே
அதா இங்கிலீஷ் எல்லா அப்படி பண்ண மாட்டே இப்ப எனக்கு தெரிது ஏதோ புதுசா வந்திருக்குன்னா அப்பவே போய் பாத்துருவே இப்ப இனிக் காலைல அவங்க விட்டுருக்காங்கன்னா எவ்ளோ எபிசோடு் இருந்தாக்குள்ள நைட்டுக்குள்ள முடிச்சிருவே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ உங்க வாய்ஸ் வரல
இப்ப கேக்குதா
உங்க வாய்ஸ் சுத்தமா வர்ல ரொம்ப கம்மியா வந்துட்ருக்கு
இவ்ளோ நேர பேசுனது நல்லா கேட்டுச்சா
ஆ இவ்ளோ நேர ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆ ஒகே என் என்ன சொல்லிட்ருந்தீங்க
ஆ இங்கிலீஷ் சீரீஸ் எல்லா வந்த ஒடனேயே பாத்துருவே லைக் இப்ப காலையில அவுங்க ஒரு பத் த்து மணிக்கு விட்டுருக்காங்கன்னா நைட்டு பத்துக்குள்ள முழு சீரீஸே முடிச்சிருவே
அவ்ளோ புடிக்குமா
ஆ அதெல்லா சீக்கிரமா டக்குன்னு முடிச்சிருவ
இந்தளவுக்குலா நா பாக்க மாட்டே எனக்கு தோனும்போதுதா இந்த மாரி சீஸ்ல்லா பாப்பே டிராயி்ஸ் வந்துட்டு நா இப்ப சேடா இருக்கேனோ அந்த டைம்ல தா வரையுவ அது ஒரு இது இருக்கு எனக்கு ஏனா நா எண்டர் ரொம்பமே யோசிச்சுட்டே இருப்பேனா சோ எனக்கு எதிலயாச்சு கான்சென்ட்ரேட் பண்ண து நா வந்து அதுல இந்து மூவணாவே சோ அதனால மோஸ்ட்லி அந்த மாரி பண்ணுவ
நா மூவி பாப்பே இல்ல ஃப்ரீ டைம் இருக்கு போர் அடிக்கும்அப்டியே தூங்கிடுவே போ புக்
ஆ நா பொழுதனைக்கு தூங்குவ நா தூங்கிட்டே தா இருப்பே நல்லா
கரெக்ட் நானும் அப்டிதா லீவு விட்டாலே நல்லா ஒரு மத்தியானோ ரெண்டுல இருந்து ஆறு மணிக் தூக்கிருவே திருப்பி நைட்டு வந்து ஒரு ரெண் ண்டு மணிக் தூங்குனனா அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு தா எந்திரிப்ப
சூப்பர்
தூக்கத்துல எல்லா நல்லா உக்காந்து எக்ஸாம் குடுத்துட்டு இருப்பேனா தூக்க வந்தா பெண்ணெ விட்டு ட்டு பஸ்ட் தூக்க முடிப்பே அதுக்கப்பறம் லாஸ்ட் ஆப்நவர் எந்திருச் சிதா எக்ஸாம் எழுதுவே
நா அப்டி எல்லா இல்லப்பா இந்த அளவுக்கு நா தூங்க மாட்டே எக்ஸாம் டைம்லல்லா வந்துட்டு தூங்கவே மாட்டே நைட் லா டூ ஹவர்ஸ் கூட தூங்க மாட்ட காலையில போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா தா ரிலீஃப் ஆகும் எனக்கு
எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நானு தூங்க மாட்டே ஏன்னா சுத்தமா ஒண்ணுமே படி சிருக்க மாட்டேன்னா அன்னிய நைட்டு தா புக்க எல்லா தூசி தட்டி எடுத்து படிப்ப லா படிப்ப எக்ஸாம்ல போய் ஒரு ஒன் ஹர் எழுதுவே ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு திருப்பி எழுந்ருச்சு அதுக்கப்புற பேப்பர் முடிப்பே
சூப்பரு
இது கிளாஸ் எல்லா சுத்தமா எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி பேசுவ
ஓகே
அவ்வளவுதா
நா வந்ட்டு தமிழ் பேசுவ கன்னடம் அப்புறம் மலையாளம் இங்கிலீஷ்
ஓ கன்னடா இவ்ளவு லாங்வேஜ் தெரியுமா எஸ் மலையாளம் கொஞ்ச கொஞ்ச புரியும் ஏனா நா மலையாளம் மூவிஸ் பாப்பேனால
ஓ அதனால ஓகே
பேசுனா எனக்கு புரியும் பதிலுக்கு வந்து கொஞ்ச கொஞ்ச வார்த்த தெரியும் அவ்ளோதா
கத்துக்கோங்க ஈஸி தான மலயாளம்
ஆமா மலயாளம் ஈசி தா ஆனா நம்மளுக்கு தேவயில்லாதனால எனக்கு அவ்ளோக்க டிரெஸ்ட் இல்ல
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யாரும் மலயாளிஸ் இல்லயா
இருக்காங்க
சோ அவுங்க பேசுற வச்சு பாதி கத்துக்கலாமே
அவுங்க பேசுறத வச்சுதா அவுங்க பேசுனது மூவிஸ வச்சுதா பாதி கத் துக்ட்டே நானு நா வந்து எல்லா லாங்குவேஜ் ல்ல ஒரு சி எல்லா லாங்குவேஜ்லும் நம்மளுக்கு தேவையானது எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா அப்டின்னுல்லா கேட்டு வச்சிருப்பே இல்லைன்னா அந்த பாசை எனக்கு பேச தெரியது அதாச்சு கத்து வச்சிருப்பே
ஓ சேரி சேரி
நா இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஆர் சி பி வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ
ஓ அப் இந்த எடிட்ஸ்ல வந்து நெறைய கொஞ்ச கன்னட வார்த்த வரு அதுல வந்து பாத்து எனக்காவது ஒரு நாள் பாப்பாம்
ஓ நீ பேசுறது கொஞ்ச டிஃப்ரெண்டண்டாதா இருக்கு
அப்டிங்களா
ஆமா
லைக் நா தமிழ் மாரி பேசுறேன்னா எப்டி
தமிழ் மாதிரி தா ஆனா என்ன சொ படிக்கிற மாதிரி பேசுறீங்க இப்போ ஸ்டடி பண்ணும் போது நம்ம வந்ட்டு படிப்போல ஒவ்ரு வேர்ட்ஸா சோ லைக் தேட் அந்த மாரி பேசுறீங்க
ஆ புரிஞ்சி புரிஞ்சி நாங்க யூஸ்ப்வலா ஃப்ரென் ஸு நாங்கல்லா சேந்தா அவ்ளோக்கா இங்கிலீஷ்ல தா பேசிட்டு இருப்போ
ஓகே
அதனால தா
ஓ செரி செரி நாங்கல்லா ப்போ தமிழ்ல பேசுவா அப்புறோ மலையாளத்துல பேசுவா அவ்ளோதா ஏன்னா எனக்கு மலயாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
எங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொரு மொழி தெரிஞ்சிருக்குறனால யாருக்கும் எங்கள தமிழ் இல்லன்னா இங்கிலீஷ் அப்டிதா பேசுவோ
ஓகே என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க
நா இன்னு இனிமேல் தா போயி ஜாயின் பண்ணனு
ஓ இனிமேல் தா ஜாயின் இப்பதான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா என்ன
ஆமா ஆமா
ஓகே ஓகே ஆக்சுவலா நா தேர்ட் இயர் இப்போ
காலேஜ் தேர்ட் இயரா
ஆமா
ஓ அப்ப நீங்க தா என்னவிடிய எனக்கு அக்கா
எனக்கு தெரியல அதனால நா உங்கள அப்டி கூப்பிட்டு இருந்தே
ஆக்சுவலா எனக்கு தெர்ல இப்பதா நீங்க சொன்ன போதா தெரி
கால் ஒன்னு வருது அது முடிச்சுட்டு நா உங்களுக்கு கால் பண்றே
ஆ செரி ஓகே